அதாவது உடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாஹ நிறைய விதமான இந்த உடைகள் இருக்கு இப்போ நம்ம அதாவது நம்ம வீட்டுல ஒரு மாதிரி உடை வந்து போட்டிருப்போம் இப்போ வெளியில போறோம்னா அது ஒரு விதமா இருக்கும் இதே ஒரு ஒரு நாடுக்கு வந்து பார்த்தா நிறைய வித்தியாசமான உடைகள் எல்லாம் இருக்கும் அதந்தெல்லாம் பார்கக்கும்போது ஆஹ் இந்த மாதிர எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு ஒரு சில இது நம்ம பார்த்தாதான் தெரியும் அதுவும் இப்ப சமூக ஊடகங்கள் பார்க்கும் மோதுதான் தெரியுது இப்படி இதெல்லாம் எப்டி அவங்க தினமும் வந்து போடுறாங்க அதாவது வெயில் இருக்கு அந்த இடத்துல ஆனா அந்த வெயிலுக்கு அவங்க வித்தியாசமான அந்த அதெல்லாம் போட்டா அந்த வெயில் நாளைக்கு வந்து தாங்காது ஆனா அததான் போடுறாங்க அது ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி மாதிரி ஒரு உடைகள் அந்த இடத்துக்கு நாங்க இப்படிதான் வந்து ஒரு இடம் இந்த இடம்னா நாங்க எப்படி போடுவோம் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் நம்ம பாத்துிருக்கோம் நீங்க அந்த மாதிரி பாத்துிருக்கீங்களா
ஆஹ் ஆமா அதாவது கலாச்சார உடைகள் அப்படிங்க போது இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த சேலைகள் அந்த மாதிரி அஹ் உடுத்துவாங்க அஹ் ஆனா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடைன்றது வந்து ஒரு மனிதனை எப்படி அஹ் இது பண்ணுதுன்னா இந்த ஆள் பாதி அடைப்பாதன்னனு ஒண்ண சொல்லுவாங்க இல்லையா அது வந்து என்னதான் இருந்தாலும் அஹ் நம்ம முகம் அதெல்லாம் தோட்டத்தை குடுக்குமோ இல்லையோ ஆனா நம்ம அந்த உடைகள் வந்து நம்ம அழகா தைத்துு அதை போடும் போோது பாார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உடல் அஹ் வந்து பார்க்க நமக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அணிற உடை வந்து விலை மதிப்பானதா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம வந்து ஒரு எளிமையான உடையா வாங்கினாலும் அது நமக்க ஏத்த மாதிரி அதை தச்சு நம்ம அந்த ஆடையை வந்து அணியும் போோது அது வந்து பா நமக்கு அஹ ஒரு கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கும் வந்து ஒரு அஹ நம்பிக்கையை கொடுக்கும் அந்த மாதிரிதான் நான் வந்து இந்த உடைகள் அஹ் அணியறது ஆடைகள் வந்து அணியறத எல்லாம் பாக்குறேன் ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக ஊடகங்கள்ல காற்று ஆடைகள் இதெல்லாம் வந்து உடைகள்லாம் வந்து அஹ் அதாவது ஒரு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குமா என்னு எனக்கு தெரியல அவங்க வந்து அஹ் ஒரு சேலைய கூட வந்து அவங்க முன்னாடியே வந்து தைத்து அஹ் இந்த மனைக்கு கட்ட தெரியாதவங்களுக்கு அஹ்ற்க ஏற்கனவே தைத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் காமிக்கல அது எவ்வளவு தூரம் அது உடுத்தன பிறகு வந்து அழக கொடுக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியான ஒரு விஷயம் தான்ஹ ஏன்னா நம்மளா வந்து அந்த சேலையை வந்து அஹ மடிச்சு கட்டுறதுன்றது வந்து அது ஒரு அழகா வந்து காமிக்கும் நம்மளை வந்து ஆனா அத வந்து ஏற்கனவே அத வந்து மடிச்சு நம்ம உடல் வந்து அதுக்க ஏற்ற மாதிரி இருக்காது அப்ப அந்த ஆடை வந்து நமக்கு பார்க்க எவ்வளவுதான் அது அழகா் விலையை அதிகமானதா வாங்கி நம்ம உ துனாலும் அது பார்க நல்லாவே இருக்காது இல்லையா அதனால அந்த உடை தேர்வு அப்படிங்கும் போது அதுவும் முக்கியமா வந்து பெண்களுக்கு அது வந்து அதிகமாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா நீங்க சொல்ற விஷ அப்பும் வந்து ஒரு விதத்தில் வந்து அது இதுதான் ஏன்னா இப்ப புடவை கட்ட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கதான் அவங்களுக்காக இந்த வந்ததுதான் அப்படின்வாங்க ஆனா இருந்தாலும் ஆஹ் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த அதுல இருக்கும் ஒரு ஒரு இது வந்து பாார்த்தாக்கா வாங்கிட்டு நம்மோட அளவு வந்து தெரிய சரி வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அது அஹ் அதாவது கட்டி பழக பழகதான் ஏன்னா எல்லா புடவையும் அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட மட்டுும் தான் நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தெரியாது அதெல்லாம் அப்படிங்க போோது ஆஹ் இப்பல்லாம் நிறைய இது நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கான் எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டயும் இரு இருக்கு அப்படின்னன்னாஹ கம்மிதான் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கட்ட தெரியுது சில பேருக்கு வந்து கட்ட தெரியல இருந்தாலும் அவங்க வந்து வெளியில நான் சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு பாக்குறதுக்கு ஒரு அழகா ஒரு நீட் இக்கனுன்றதுக்காக நான் இத வாங்கினேன் அதனால எனக்கு வந்து நேரம் போகறதுக்கு வந்து எனக்கு இதா இருக்கும் சீக்கிரமா என்னால எழுந்து நான் போக முடியல ஒரு இதுனா அப்படிங்கும் போோது அத வாங்கி வச்சுப்பாங்க அது கூ என்னன்ன ஒரு திருமண விழாவோ அதுக்காக தான் பயன்படுத்துற மாதிரி வாங்குறாங்க தினப்படிக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அத போட்டுக்க முடியாது ஏன்னா அது எல்லாமே வந்து பெரிய பெரிய அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போக போகற மாதிரி ஒரு ஒரு ஆடைகள தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கபோதுஹ இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போ நிறைய வந்து ஒரு ஒரு இடத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு இது ஆடைகள் அப்படின்னு இருக்கு அப்போஹ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவனுடைய அதாவது அடுத்த ஒரு கலாச்சாரத்துடைய அந்த அந்த இடத்துல எப்படி இருப்பாங்களோ அத வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து அஹ அத வந்து போடும் போோது அது நம்மளுோடைய இதுிலயே வழக்கத்திலே இல்லாத ஒண்ணும் ஏன்னா இப்ப திருமணத்துலன்னு எடுத்துக்கிட்டாஹ இந்த வரவேற்பு இதுல எல்லாம் வந்து அதிகமா நம்ம அந்த உடைகளை பார்ப்போம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அ வட மாநிலத்தவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் அதது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடுத்திருப்பாங்க இப்ப எல்லா இடத்துலயும் அதாவது பெண் அ மாப்பிள்ளையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்னவோ அதுபடி இருக்கணும் ஆனா இது மாறா என்ன ஆகுதுன்னா இது இதுவும் நாங்க அந்த பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி அத இது பண்றாங்க அது எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னா இப்போ எல்லா இடத்துலயும் அதாவது ஒரு பத்தாயிரம் செலவு அதாவது பட்டு புடவைனா நம்ம தினசரி வந்து பயன்படுத்திக்கலாம் எப்ப வேணாலும் அந்த ஒரு நாள் ஆஹ் இதுக்காக வாங்கி பல நாள் என்ன ஆகும்னா அதது அடுத்து ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா போடலாம் தூது பாக்கறதுக்கே அதுவும் எடுக்கறிறது எப்படி எடுத்துடுறாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்ட பிறகு என்ன பாக்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இது பெரிய பெரிய விசேஷத்துக்கு மட்டுும்்தான் போட்டுக்க முடியும் ஆஹ் மத்த நாட்கள்ல வந்து போடவே முடியாது போடவேனா அப்படி கிடையாது இல்லையா
ஆஹ் உண்மைாதான் நீங்க சொன்ன மாதிரி புடவை வந்து அஹ் நம்ம வந்து எங்கேயுமே அணிஞ்சுட்டு போகலாம் அஹ் ஒரு கோவில்களுக்கும் சரி எல்லா இடத்துங்களுக்கும் வந்து அந்த புடவைகள்ல அணிஞ்சிட்டு போகலாம் ஆனா அந்த நம்ம அஹ் அஹ் சுடிதார்ன்னனுு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்டஹ் வெளியில இங்கேயாவது பயணிக்கும் போோது போட்டுக்கலாம் ஆனா விசேஷ காலங்கள்ல வந்து ஆஹ அந்த சுடிதார்ன்றது வந்து அணிய எலது கொஞ்சம் வந்து பாார்கல நமக்கு அந்த அளவு ஒரு அஹ பாாரக்குறதுக்கு ஒரு இதா தெரியாது அஹ் அந்த புடவை அப்படிங்க போோது கட்டும் போோது ஒரு பா்கக்க நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் அஹ் இதே மாதிரி நீங்க சொன்ன வரைக்கு இந்த வேற்று ஊகள்ல இருக்கிற அந்த மாநிலங்கள்ல இருக்கிற இதெல்லாம் நம்ம இங்க ஆஹ் உடையா உத்தல ஒரு சில நேரங்களுக்கு அது வந்து ஒத்துப்போகுது ஒரு சில நேரம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன விசேஷ காலங்களுக்கு வேணம அது ஒத்துப்போகுது் அந்த இப்ப அ சுடிதார் அப்படிங்க போதே அந்த பெருசா நிறைய வந்து பிரமாண்டமா் இருக்குது அது எவ்வளவுதான் அது வாங்கி நம்ம வச்சாலும் அந்த ஒரு நேரம் தான் திருவிழாக்கலங்கள்ல விசேஷங்கள்லஹ நம்ம வந்து உடுத்த முடியுமே தவிரஹ மற்ற நேரங்கள்ல வந்து அது காசுக்கு தான் வந்துஹ நமக்கு வந்து அது வேஸ்டான ஒரு விரயமானது ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏா அது வந்து அதுக்கப்புற து அங்கதான் இருக்கும் நம்ம அடுத்து நம்ம அதை அணிய மாட்டோம் ஏன்னா நம்ம ஊருக்கு பாார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலங்கள் எல்லாம் அந்த ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அணிஞ்சுிட்டே இருக்க மாட்டோம் நம்ம வந்து இந்த பருத்தி ஆடைகள இருக்கிற ஆடைக தான் வந்து அதிகமா உபயோகிக்கனால அது வந்து ந்து நமக்கு அது விரயமாதான் ஆகும் அந்த பெரிய ஒரு அஹ் ஆடை மாதிரி இருக்குது அது வந்து அஹ் வெளி மாநிலத்தில இருந்து வந்து வந்ததுதான் அதெல்லாம் அதுல நிறைய வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு அது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கனமா இருக்கும் அது நம்ம நாட்டுக்கெல்லாம் பாார்த்தீங்கன்னா சரியே வராது அந்த அளவுக்கு இருக்கும் அது நம்ம இங்க ஆடையை அணியும் போோது நமக்கு அஹ அது காசுக்கு விரயமா அது இன்னொரு பக்கம் வந்து தூங்கிக்கிட்டுதான் இருக்கும் அதை நம்ம திரும்ப வந்து அந்த ஆடையை வந்து அணிய மாட்டோம் அதனால பருத்தி ஆடைகள் அந்த மாதிரி அணிஞ்சுதான் நமக்கு வந்து இங்க பழக்கம் அதுதான் நம்ம ஊருக்கு அந்த வெயிலுடைய தாக்கத்துக்கெல்லாம் வந்து சரியா இருக்குமேு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த பருத்தி ஆடைகள்ங்கிறது வந்து வாங்குறது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அஹ் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுற அந்த பாலிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துணிகளை வந்து எந்த நேரமும் வந்து வாங்குறத அஹ் அது வந்து வந்து ஒரு பருத்திக்கு மாறா வாங்கிறது என நம்மளுடைய கால சூழ்நிலை அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கால சூழ்நிலை பார்த்து தா எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் அதாவது ஐந்து நான்கு விதமான ஒரு காலநிலை வந்து மாறுபடும் மாறுபடும் போது இது என்ன நம்மளால அப்ப ஒரு குளிர்காலத்துல போட்டுட்டு இருந்த அந்த இது எல்லாம் கம்பள எல்லாம் பார்த்தா நம்ம அ வெயில் காலத்து ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் நம்ம அத போட முடியாது அடுத்து அந்த மாதம் எப்ப வரு ஒரு அந்த டிசம்பர் மாதம் அந்த மாதிரி ஒரு குளிர்கால மழை கால நாள் ரொம்ப குளிர் தாங்காத நேரங்கள்ல தான் இதெல்லாம் வந்து போட முடியும் அதே மாதிரிதான் இந்த பாலிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான துணி ரகங்களும் அப்படித்தான் ஏன்னா வாங்கி பல பேர் நான் பா்த்திருக்கேன் குழந்தை சின்ன பசங்க கூட என்ன ஆகுதுன்னா பாக்கறதுக்கு நல்லா இருக்கு ஒரு வழவழப்பு தன்மையா ஒரு அது பாார்க நல்லா இருக்குன்னு என்ன பண்றாங்கன்னா வாங்கிக்கிறாங்க அது புிடிச்சு ஆனா என்ன பண்ணறாங்கன்னா அதை திரும்பி வந்து போட மாட்டாங்க ஒரு தடவை ஏன்னா அப்பயே என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் எனக்கு இது வந்து உறுத்துது எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு கசகசப்பா இருக்கு எனக்கு வந்து அஹ மாத்தணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா அந்த பருத்தி உடைகளை தான் அணிவாங்க இது பருத்திங்கிறது எந்த காலத்துக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த இது கால சூழ்நிலை எல்லா க்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் அதனாலதான் வந்து அத பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது ஆசைக்கு வாங்கி ஆசைக்கு வேணா வாங்கிக்கலாம் அதை வந்து போட்டு அனுபவிக்கிறதுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுப்ப
ஆமா உண்மையாதான் சொன்னீங்க அது வந்து காசு வந்து விரயம தான் நமக்கு ஆகுமே தவிர அது வந்து நம்ம திரும்பையும் அதை அணியவே மாட்டோம் நமக்கு அந்த நம்மளோடைய நாட்டுக்கு வந்து இருக்கிற வெக்கை அந்த இதுக்கெல்லாம் பாாரத்தம்னா அஹ் நமக்கெல்லாம் அந்த பருத்திய ஆடைகள் தான் எடுத்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த இது ஆடையை வாங்கி வச்சாலும் அதை எடுக்கவே மாட்டோம் அந்த பருத்தியி ஆடைய தான் எடுத்து வந்து நம்ம அணிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி பாாரத்தீங்கன்னா நமக்கு ஆடைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நேரத்தை ந செலவிடுவோம் சில நேரம் ஆனா எ சில பேருக்கு வந்து எவ்வளவு நேரம் செலவிட்டாலும் இந்த நல்ல ஒரு உடைைய ஆடைைய வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது திரும்மும் அந்த வெளிய பாக்குறதுக்கு வந்து அழகா தெரியணும்னேதான் வந்து ஆடைகள் வந்து அஹ் அதிகமா பணியணும் அப்படின்னு நினைச்சே கொ போய் வாங்குவாங்க அது கடைசியில பாத்தீங்கன்னா அஹ் அந்த பணத்துக்கு வந்து விரயமான மாதிரி நம்ம திரும்ப அதை உபயோகிக்கவே மாட்டோம் அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த பணம் தான் வந்து வீணாகுது தவிர அதுக்கு உண்டான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஆஹ் வாங்கி வச் வச்சட்டு சும்மாதான் இருக்கும் அதுவும் நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த நேரத்துக்கும் வந்து அத போட்டுக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு வீட்டுல ஒரு சாதாரணமாந்த் சாதாரணமா இருக்கும் போதும் மாத்திக்கலாம் வீட்டுல சும்மா இருக்கும் போது அதாவது தினப்படி தினசரிக்கு போடுற அந்த உடைகளா வாங்கினா அஹ எப்பவுுமே போட்டுக்கலாம் அதுலயே நிறைய வகையான ஒரு இதெல்லாம் இருக்குத அந்த பருத்திகள்ல ஆஹ் அப்படி இருக்க பட்சத்துல அது மாதிரியே வாங்கிட்டு போகலாம் இது மாதிரி எதுவும் தயாரிப்பு பண்றதையும் இதுல அதிகம் கவனம் செலுத்தி இதுலயும் அதிகமா இவங்க வந்து உற்பத்தி பண்ணா அது ரொம்பவே எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ு நினைக்கிறேன் நிச்சயமா நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து சொன்னீங்க உங்க கூட பேசினதல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க